ஹலோ என்னங்கப்பா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க சிஸ்டர் நீங்க எப்டி
நா ரொம்ப நல்லா இருக்க நா எப்டி பமிலி எல்லா எப்டி போய்ட்டு இருக்கு
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க சிஸ் வீட்ல அங்க எல்லாரு எப்டி இருக்
ஆ எல்லாரு நல்லா அம்மா உங்கள கேட்டுட்டே இருந்தா வர்றதில்ல அப்டிண்டு
ஆ கண்டிப்பா வரே சிஸ்டர் ஒரு நாளைக்கு நீங்க கண்டிப்பா வாங்க லீ டைம் கெடைக்கும் போது கண்டிப்பா வாங்க
கண்டிப்பா இது மாதிரல்லா வந்த தா என்டர்டெய்ன்மெண்டா இருக்கு கொஞ்ச இருக்கு கூட்டிட்டு வர ஹஸ்பன்ட்ல்லா கூட்டிட்டு வர
கண்டிப்பா கண்டிப்பா வரும்போது கண்டிப்பா இன்பாம் பண்ணிட்டு வாங்க ஓகே சிஸ்டர் நமக்கு டாப்பிக் வந்துட்டு ம் கண்டிப்பா என்டர்டெய்ன்மெண்ட் பத்தி அதாவது பொழுதுபோக்கு பத்தி ஆ டாபிக் எடுத்து பேசலா சிஸ்டர்
ஆ கண்டிப்பா என்னோட பொழுதுபோக்குன் பாத்தா டிவி பா கற்துதா மே முக் க்கியமா அதுலயும் வந்த ஆனா அதுக்கு திம் பாத்தீங்னா டிவியே பாத்துட்ருந்தாலும் நம்ளுக்கு வந்து ஃபுல்லா வந்து அதுல நம்ம ஸ்பெண்ட் பண்னோம்னா நம்ளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல முச்சிறா மாதிரி அது ஆ அதனால டிவி மட்டும் க்கும் பாக்காம வெளில வாக்கிங் போறது இந்த மாரி யொல்லா கொஞ்சொ ப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசற்து இதெல்லா கொஞ்சொ கலர்ந்து பண்ணாதா கொஞ்சொ லைஃப் கொஞ்சொ நல்லா போற மாரி ஒரு தோணுது எனக்கு
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பொழுதுபோக்குனா அஹ் கேம் விளையாடுவே சிஸ் அது வந்துட்டு ஆக்சுவலி அது வந்து காலேஜ்ல இருந்தே பழக்கமாயிட்சி சிஸடர் எனக்கு நா ஃபஸ்ட்டு காலேஜ்ல என்டர் ஆன போது அஹ் என்ன ஒரு வ அஹ் அ நியூ மொகங்களா இருக்காங்க யாரயு எப்டி பாக்கருதுன்னு தெர்ல நாங்க வந்து ஸ்கூல் முடிச்ட்டு அஹ் போகும்போது நா அவ்வளோவா கேம் வெளையாண்டதில் ஸ்கூல்ல ஏன்னா அதுக்கப்பறொ அங்க போம்போது பாத்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்குமே பப்ஜிய வெளையாண்டுட்ருப் ப்பாங்க சோ பாத்தீங்கனா ஃபஸ்ட்டு டே போறே போய்ட்டு படுத்து தூங்கிட்ருக்கே என்னடா ஒரே சவுண்டா இருக்கு சொல்டு நா போர்வைய எடுத்து போத்தி தூங்கிட்டே அப்டி இருந்துச்சு அதுக்கப்பறொ நாளா
இதுல என்னன்னா அஹ் எவ்வளவு மோசமான ஆக்டிவிடீஸ் நட்க்குது காலேஜ் பீரியட்ல படிக்கிறத விட்டுட்டு நீங்க வெளயாண்டுட்ருக்கீங்க
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் ஆக்சுவலி அந்த பப்ஜின்றது வந்து எனக் எனக்கு பட்றுக்கே ஆனா இவ்ளோ அடிக்டா இருப்பாங்கன்னு தெரில நா என்னோட ரூம்ல பாத்தீங்கன்னா பப்ஜிக்கு அவளோ அடிக்டிவ் சிஸ்டர் ரொம்ப எப்டி சொல்றது ஒன் ஓ கிளாக் வரைக்கு கத்திட்டு வெளையாண்டிருந்தாங்க என்னால தூங்க முடில சோ அடுத்த நாள் வந்துட்டு அப்பறொ எல்லாருமே க்ளோஸ் ஆயிட்டோ ஒரே த ஒரே ஒரே டைம்லதா காலேஜ் கெளம்பி போறது சோ அப்டி இருக்கிறப்போ வந்து நானு அவங்க கூட அடிக்ட் ஆய்ட்டு பப்ஜி வெளையாட ஆரம்பிச்ட்டே சோ அப்டி இருந்துது அந்த காலகட்டங்கள்
த சின்ஸ் நேர்ல வந்து நல்லா இருக்குல்ல ப்பா அந்த கேம்ஸ்லா வெளையாடும் பொழுது இந்த ஃபோன்லலா நறைய கேம்ஸ் வரு ஆச வரு எனக்கு இது வெளையாட்ணு அப்டின்ட்டு ஆனா ஃபோன ஒன்னு ஆனா இதுக்கு நம்ப அடிக்ட் ஆகுறோமோ அப்டின்னு எனக்கு எனக்குள்ள ஒரு ஃபீலிங் வரு அதனால மொதல் வேலையா எவ் ளோதா புடிச்சிருந்தாலு அ அத அன்இன்ஸ்டால் பண்ருவெ அந்த மாதிரி நம்ளுக்கு எதாலயாவது நம்ம அடிக்ட் ஆகுறோ அப்டின்னு தெரியுதுன்னா அத டக்குன்னு அதுல இருந்து ஒடனே வெளில வந்துட்ணு அது நல்ல விஷயொங்க்ள்லா இருந்தா பரவாயில்ல அதுமே ஓவரா போ ச்சுனா நம்ளுக்கு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சன்றாங்கள்ல அந்த மாரி ஒரு சிமி மம் அப்டின்னா ஒரு குடு ம்பத்துல இருக்குறவங்களுக்கு ஆன்மீகம் அதுவே ஒரு சன்னியாசம் நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இதெல்லா யோஸ்ச்சு நம்ம அதுல இருந்து வெளில வரணும் சாமி கும்புடுறது தப்பு இல்ல ஆனா இந்த மாதிரில்லா இருக்கக் கூடாது அந்த மாரி திரிதா எனக்கு கருத்து அதனால என்டர்டெயின்மென்ட் இருக்க வேண்டியதுதா ஆனா துல இருந்து அதுல ஓவ ரா போகாம ஒரு அளவு க்கு மேல போகாம வெளில வந்துணும்பா அது
கண்டிப்பா கண்ணிப்பாங்க சிஸ் டர் சோ என்டர்டெய்ன்மெண்ட்டு நோக்கி நம்ம பயணொ பண்றோனா என்டர்டெயன்மெண்ட்லேயே லைஃப் போயிடு சோ நம்ம லைஃப யாரு பாக்க முடியாது ஆஹ் அ அதனால என்டர்டைன்மென்றது ஒரு லிமிட்டோட இருக்கணுனு நெனைக்கிறே நானு வேற எதாவ்து உங்களுட
இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல என்டர்டயின்மெண்ட் இப்போ ஜிம்முக்கு போறதுன்றது ஒரு நல்ல விஷ் யோ ஏனா நம்ம ஒடம்பு வந் து நல்லது அதுலயுமே வந்து அங்க குடுக்குற நம்ம அந்த
தோட்டின் போடுற
குடுப்பாங்கள ஒரு சில அதுக் குமே பாருங்களே அயிட் ஆவுறாங்க அதுல ஒரு ஜாலிக்காக போறது ஒரு சிலர் வந்து வெயிட் கொறைக்கணு நம்ம ஒடம்பு நல்லா இருக்கணுனு போறாங்க அத வந்து அதுல ஒரு அடிக்ட் ஆயிட்டு சிக்ஸ் பேக் வக் கிற அப்டின்ட்டு அது ஊசி போட் டு அதனால வந்து உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு எறந்தவங்கள நம்ம ந சமீபமா நியூஸ்லலா பாத்துரு ப்போ அந்த மாதிரி இல்லாம அதுமே வந்து மீடியமா வெ சீக்கரது நல்லது அதுல்லாம இந்த பேட்மிட்டமு இந்த வ வீக்லி ஒன்ஸ் இப்போ அ வேலைக்கு போறீங்க ப்போ நீங்க எப்படியு காலஜ் மு டிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு இருப்ப அப்ப வீ க்லி ஒன்ஸ் ஏதா ஃப்ரண்டஸு கிட்ட எல்லா போயிட்டு பழைய ஃப்ரண்ட்ஸ் எல்லா சந்திச்சு ஒரு
பிஸ்
அ பேட்டிங் வேல போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கும் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்
கண்டிப் பா கண்டிப்பா
அந்த மாதிரில்லா இருக்கா
காலேஜ் மு ஆமா சிஸ் ஆ இருக்கு சிஸ் காலேஜ்ல வந்துட்டு காலேஜ்ல நாங்க விளையாடுவோம் சிஸ்டர் காலேஜ்ல நைன்டி கீஸு விளையாடுவாங்க பாத்தீங்களா அந்த கேம்லா நாங்களும் விளையாண்ருக்கோ எப்டின்னா அ திருடன் போலீஸு அதுக்கப்புறோ பூஸ்ட்டு இந்த மாதிரி விளையாட்டுகள் நாங்க வெளையாண்டுருக்கோ சிஸ்டர் அப்றோ வந்து பாட்டு போட்டி அந்த ஒரு நேம்ல பாடிட்டு அதுக்கப்புறோ அதுல ஒரு லெட்டர் முடியு சோ அது வந்து கண்டினியூ பண்ணுவாங்கள் பாத்தீங்களா
ஆமா ஆ வெளையாடி இருக்கேன் அதெல்லா வெளாடி இருக்கோம்ப்பா
அ அது விளையாடுவம் சிஸ்டர் ஸோ அது அப்ப வந்து இந்த ரூம்ல மட்டும் விளையாடுறது வெளியில வந்து பாத்தீங்கன்னா பேட்மிட்டன் வெளையாடுவோம் கிரிக் கெட் கெரிக்கெட் தா மோஸ்ட்லி நாங்க விளையாடுறது கிரிக்கெட் தா விளையாடுவோம் அ அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா டிராவல் சிஸ்டர் சென்னைல எங்க எங்கலா புட் லாக்ஸ் எடுக்ற ஃபுட் லாக்ஸ் பாப்போம் யூட்யூப்ல பாத்துட்டு எங்கெங்கல்லா ஃபேமஸா கெடைக்குமோ அந்த ஃபுட்டெல்லா நாங்களும் தேடி போறது சோ அந்த மாதிரி சர்வே பண்ணிருக்கேன் சிஸ்டர் சென்னையில அது ஒரு என்டர்டெயின்மென் மாதிரி அப்புறம் ஷார்ட் பிலிம்ஸ்லா ஆமா சிஸ் கண்டிப்பா கண்டிப்பா சிஸடர் அப்றோ ட்ராாவல் எக்ஸ் எடுப்போ‌ நாங்க அப்றோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுப்போ சோ ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல கண்டன் கிரியேட் பண்றது சோ அந்த மாதிரி விஷ் பண்ணிருக்கோ சிஸ்டர் அப்றோ இதுக்கு இன்னொரு விஷயோ என்னா பாத் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுவேன் சிஸ்டர் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடறதுலே பாத்தீங்கன்னா ஆ எல்லாத்துக்கு ஒரு ஒரு போஸ் போட்டோ ஷூட் போவோ நாங்க ஆ அடையார் பீச்க்கு அடையார் பீச்சு அப்பறோ அண்ணா நகர் அப்ப டவர் பார்க்க மாரி ஒரு ஒரு இடங்களுக்கு போயிட்டு போட்டோ ஷூட் பண்றது சண்டே டைம்ல ஷூட் பண்ணி அதை இன்ஸ்டாகிராம்ல போறது அந்த மாரி எல்லா என்டர்டைமன்ட் இருந்திருக்கு சிஸ்
சூப்பர் தான் இதெல்லா வந்து நிஜமாவே ஜாலியாதான் இருக்கு அஹ் ஏன்னா நம்ம இப்போ இப்போ நான் லாஸ்ட்டா ஒரு நாள் வந்து பீச்சுக்கு போயிவிட்டு வந்தேன் போயிட்டு வந்த மறுநாள் பாத் தீங்னா நிறைய வந்து அந்த மண் புழுதி மண் வந்து அந்த மணல் வந்து சுழல் காற் று மாரி வந்துச்சு அப்படின்ற மாரி சொன்னாங்க ஐய யோ நம்ம வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோமே நீங்க கூட நியூஸ்ல எல்லாம் பாார்த்திருப்பீங்க நினைக்கிறன் மெரினால நாப்போ ஐ ஐயோ நம்ம முன்னாடி டி நாள் போனோ இன்னைக்கு போயிருந்தோம்னா அத என்ஜாய் பண்ண ஒன்னா ஒன்னுனா அதை வந்து போலீஸ் எல்லா உள்ள விடல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க இருந்தாலு அது ஒரு சின்ன ஒரு அல்பா ஆச இது ஒரு பொழுது பா்க்கு மாரிதான பக்கத்துல தான் இருக்கிறோ ஹ போனோம்னா ஒரு ஆஹாப்ன்ர்ல போய் பார்த்தடலா அப்படின்ற மாரி ரொம்ப ஆர்வமா இருக்கு இருந்தாலு போக முடியாத சூழ்நில அந்த மாரி சின்ன சின்ன இடங்களுக்கு போம் பொழுது அதோடு நம்மளுக்கு நினைவுகள் வந்து மறக்க முடியாத நினைவுகள் நம்மளுக்கு பாார்க்கறவங்களுக்கு என்னவோ ஏன்ன சாதாரணமாக பீச்சுக்கு தானே போறாங்க இதுலன்னா ஒரு பெருமை அப்படின்ற மாரி சொல்லுவாங்க ஆனால் அததுல நம்ம அனுபவிக்கிறது ஒரு பத்து வருஷம் கழிச்சு கேட்டாலு அந்த ஒரு சில நிகழ்வுகள் அங்கே வந்து எனக்கு மேக்சிமம் இந்த ஜாதகம் பாக்கறது இதுலலா இன்ட்ரெஸ்ட் கிடையாது அங்க கை ரேக பாக்குறவுங்க உட்கார வச் சின்ன என் கூட வந்தவங்கல்லா ரொம்ப தொல்ல பண்ணி உட்கார வச்சு பாத் தாங்க இதெல்லா வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு கேட் டா கூட நான் அவங்க என்ன சொன்னாங்கன்றத அத மனசுல வச்சிருந்து சொல்லுவேன் இதுல தான் ஒரு ஜாலி ஒரு பொழுதுபோக்கா போறது ஆனா எது ஒண்ணுமே சீரியஸா எடுத்துக்காம ஜாலியா போறது ஃப்ரெண்ட்ஸும் கூட போறது இன்னுமே ஒரு ஜாலியான நல்லாதான் இருக்கும்னு தோணுது எனக்கு
சூப்பர் சூப்பர் ச கண்டிப்பா நம்ம ஒரு என்ஜாய்ம லைஃப்ல வந்துட்டு இந்த காலேஜு ஸ்கூலு தா என தெ எனக்கு தெரிஞ்ச வரைக்கு ஒரு மறக்க முடியாத விஷயம்னு நினைப்பேன் ஏன்னா பாத்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்கான நம்ம வேலை வேலைன்னு சொல்லி ஸோ அத தேடிதான் நம்ம போ ஆரம்பிப்போ ஒரு பொருளீட்ட தான் நம்ம பாத்துட்டு இருப்போ ஸோ அப்டி அந்த பட்ச த்துல வந்து பாத்தீங்கன்னா காலேஜு ஸ்கூலு தா நமக்கான ஒரு நம்மளுக்கு நம்மளுடைய உலகன்ற மாதிரி எனக்கு தோன்றது சரி
கண்டிப்பா பொழுதுபோக்கு அப்டின்னு பாக்க பாத்தோம்னா இந்த புட்டி அந்த மாதிரிலா ப்புட் லா ல்லாம் எடுக்குறாங்கல்ல சாப்பிடறதுக்கு சாப்பாடும் கெடச்ச மாரி இருந்துச்சு நாலு இடத்துல எந்த மாரியான உணவுகள் கிடைச்சது எந்த இப்போ சென்னைய இந்த மாரியான ஏரியாவ பொறுத்த வரலு வெளி மாநிலத்தில இருந்து கிடைக்கிற பொருட்கள் கூட நம்மளால சாப்பிட்டு பாக்க முடியு ஏன்னா வெளி மாநிலத்திலயோ இல்ல மற்ற மதுரை திண்டுக்கல் சேலம் இந்த மாரியான அந்தந்த எடத்துங்கள்ள என்ன ஸ்பெஷலோ அதெல்லா வந்து நம்ம சென்னைலயே சாப்ட்டு பாக்கலா இத தேடி போய் சாப்ட்டு ஒரு சிலர் வந்து பத்து பத்து கிலோமீட்டர் தாண்டி வந்து இருபது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி வந்து சாப்பிடுறே அப்படின்ல்லா சொல்லிரு இருக்காங்க எனக்கு அதெல்லா கேடக்குறதுக்கு ஆ சினிமாதா விடிகால பிரியாணி நம்ப சென்னையில வந்து வ சென்னையில அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து வெளி மாநிலத்தில இருந்து வந்து நாங்க சாப்பிடுறோம்ன்ற மாரிலா சொல்லும் போது ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரிதான் போல இருக்கு அவுங்களுக்கு
போடுவாங்க நினைக்கிறே த்ரீ தேர்ட்டி போர் ஓ கிளாக் பை ஓ கிளாக்குள்ள அது காலி ஆயிடும்னு சொல்லுவாங்க
ஆமா ஆனா நான் சாப்ட்டு இருக்கேன் எனக்கென்னவோ அந்த அளவுக்கு பிடிக்கல ஒருவேள காலைல சாப்டுறதுதான் நல்லா இருக்குமோ அப்டின்ற மாரி தோணுச்சு ஏன்னா ஒரு சில மீட்லாம் நம்ப சாப்பிட மாட்டோ சிக்கன் அந்த மாரிதா எடுத்துப்போ அதனால அது எனக்க அந்த அளவுக்கு விருப்பமா தெரியல சரி நெக்ஸ்ட் டைம் வந்து நல்ல ஒரு ஹோட்டலா போய் பாத்து சாப்ட்டுட்டு உங்கள மாரி அந்த விளாக் அந்த மாரி எடுத்து அந்த மாரி டைம் பாஸ் பண்றதுதான் இனிமேல் ஜாலியா இருக்க
கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சிஷ்டர் க்கானே
உம்
ஓகே சிஸ்டர் நமக்கு டைம் வந்து பத்து நிமிஷ ஆச்சு சோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல ஒரு நல்ல டாபிக்ல பேசலா
சரிப்பா பாய்
உம் சரிங்க